வணக்கம் தோழி
வணக்கம் தோழர் சொல்லுங்க
நலமா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா
ஆஹ்கா நல்லா இருக்கே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுங்க தோழர் அப்றோ அ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்த பத்தி பேசலா குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்களோட குடும்பம் வந்தாலும் ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இருந்தது ஆம்மா அப்பா பெரிம்மா அ அக்காங்க அ அண்ண அப்டின் சொல்லிட்டு ஒரு எட்டு டு பேர் சேர்ந்ததா ஒரு குடும்பத்துக்குள்ளே நாங்க இருந்தோ அப்ப பாத்தீங்கன்னா அ பெரியவங்க இந்த நாள்ல வந்து பெரியவங்க அப்டிங்கிறவங்க நம்ம கூட இருந்தா நமக்கு ஒரு நல்ல ஆலோசன கொடுப் பாங்க ஆ பாத்தீங்கன்னா அவரு ஒரு விசேஷத்துக்கோ நம்ம போம்போதோ இல்ல பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு தெர்ல அப்டின் போது பாத்தீங்கனாக்க அவங்க வந்து அவங்களோட நாட்டு மருந்துகள பத்தி நம்மள்ட ஷே அ சொல்லி குடுப்பாங்க இது பண்ணுப்பா கொழந்தைக்கு நல்லா இருக்கு அது மாரி இந்த விசேஷத்துக்கு போணும்ப்பா நமக்கு அவங்க செஞ்சிருக்காங்க நம்ம அவங்களுக்கு செய்யணு அப்றோ இவங்கலா நம்ம அத்தைங்க இவங்க எங்க மாமாங்க அப்டின்னு ஒரு உறவு முறைய சொல்லி தந்து அ பெரியவங்கலா நம்ம கூட இருந்து நம்மள வந்து வழி நடத்துவாங்க அப்டின் போது கூட்டு குடும்பன்றது ஒரு இதுதா ஆனா இப்ப உள்ள வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆ தனி குடும்போ போகணு அப்டின்னு சொல்லி எல்லா சொல்றாங்க தனி குடும்போ போகலா தா நா இல்லன்னு சொல்லல ஏன்னா ஆ வருமானம் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இன்னய நெலயில வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அப்ப கூட்டு குடும்பமா இருக்கறதுக்கு ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவ் ஆகுதுன்னா தனி குடும்பமா இருக் கவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூவா இருந்தாலே போது அன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த குடும்பத்த நடத்துறதுக்கு எல்லாருமே வந்து கூட்டு குடும்பமா இருக்கணுமனாக்க ஒத்து வராதுதான் ஆனா ஆ நம்ம அத வாழ பழகிட்டோ கத்துக்கிட்டோ அப்டின்னாக்க அது நமக்கு ஒரு நல்ல ஒரு அ ஒரு இன்பம் ஒரு மகிழ்ச்சி தரு நமக்கு வந்துட்டு அ உங்களுக்கு ஏதாவது எப்டி இருக்கா தோழர்
இல்லங்க்கா நம்ம பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி கெடையாது
ம்
ஆ எப்டி சொல்றது சோ நாங்க நாலு பேரு தா அப்பா அம்மா நானு தங்கச்சி பாட்டி
ம்
அஞ்சு பேரு மொத்த பேரு
ம்
சோ ஜாயிண்ட் ஃபேமிலி பத்தி பெருசா எதுவு அனுபவம் இல்லக்கா ஏன்னா முக்காவாசி நம்மளுக்கு ரிலேட்டிவ் தா பெரிய ஆபத்து முன்னாடி ஒரு மாரி பேசுவாங்க பின்னாடி ஒரு மாரி பேசுவாங்க முன்னா இப்பயு நல்ல விதமா பேசிட்டு பின்னாடி ஆப்பு வைக்கிற ஆளுங்களா இருக்காங்க யாரையு நம்பறது இல்ல முக்காவாசி
ம்
பள்ளி இருந்துகிறது ஆனா நெறைய அனுபவிச்சட்டோ சின்ன வயசுல இருந்து நெறைய பாத்துருக்கே முன்னாடியுமே நல்லாப் பேசுறாங்க பின்னாடி போனா ஒரு மாரி பேசுறாங்க சும்மாவே ஏ அதோட என்னன்னா பேசாம வுட்டாலு ஒரு பிரச்சனையா வாலண்டரியா எடுத்துட்டு வந்து உட்டர்றாங்க செரி நம்ம பேசினாதானே எதனா ஒரு பிரச்சனையா நெனைக்கிறாங்க செரி நம்பப் பேசாம ஒதுங்கி இருந்துரலாம் அப்படின்னு ஒ இருந்தாலும் அதுக்கு எதனா ஒரு
பிளாங்க்
அ எப்டி சொல்றதுன்னா ஸ்கூல் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா அடிக்க எப்டி எல்லாரோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவோ கம்பல்செரி ஒரு லீவோ இந்த சு ஸ்கூல் ஹாலிடேஸ் ஆஃப்பேலி லீவ் ஆனுவல் லீவ்னு வந்துச்சுனாவே கம்பல்செரி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறதுன்றது ஒரு பழக்கமாவே இருந்துச்சு அப்பல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா இருந்துச்சு போவோம் விளையாடுவோம் எல்லாரு ச்சு அதே ஒரு சில விஷ்ய அப்டியே எவ்வளோ பாசிட்டிவ் இருந்துச்சோ அவ்வளோவும் நெகட்டிவ்வும் இருந்துச்சு அது கண்ணு முன்னாடியே பாத்தோம் சரி நம்ம சின்ன பசங்க நமக்கு என்ன தெரியும்
ம்
ஒரு வேள நம்ம பார்வையில தப்பா இருக்குன்னு சொல்லி நாங்களு விட்டுட்டோ போக போக அதே நடக்கும் போது ஓ இதுதா ரியாலிட்டி போல நம்பதா தப்பா புரிஞ்சிட்டு உக்காந்துட்டு இருக்கோ அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டோ அதுக்கப் அப்புறமா விட்டுட்டு தேவல்ல அப்படின்னு ஒதுங்கி அதுக்கப்பற காலேஜ் டேஸ்லருந்து யார் வீட்டுக்கு போறதில்ல எங்கேயு இல்ல வீடு ஒர்க்கு என்ன வேலையோ படிப்பு இந்த மாரி போக ஆரம்பிச்சிருது அதுக்கப்பறோ ஒர்க் க்கு அந்த மாரி போகும்போது என்னா பண்ணிட்டாங்க நம்ம மேல ஒரு தப்பான ஒரு நேமே கிரியேட் பண்ணி வுட்டாங்க ஒரு எந்த ஒரு கெ ந்த பழக்குமே இல்ல ஆனாலு என் மேல குடிப்பழக்கம் இவ குடிக்கிறா குடிகாரன்ற பட்டோ குடிக்காமலே கெடச்சது
ம் ம்
அந்த மாரி பண்ணிட்டு ஆனா அவ்ங்க இதுவரையு என்கிட்ட பேஸ்னது கூட இல்ல இன்ன வரையக்கு காலேஜ் டேஸ்ல இருந்து இன்னவரையு நான் அவ்ங்ககிட்ட மு மூஞ்சுக் நேரா பேஸ்னது கூட இல்ல எல்லாமே சின்ன வய்சுல சைல்டுஹுட் ஸ்கூல் படிக்குமோது அந்த மாரிதா அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா நானு ஃபுல்லா டோட்டலா ரிலேட்டிவ்ஸ்னாவே ஒதுக்கிட்டு நீங்க போறீங்ளா நீங்க போங்க நீங்க வரீங்களா நீங்க வாங்க அவ்வளதா அந்த மாரி ஒரு ஸ்டேஜ் தா வந்துருச்சு அப்படி வரம்போது அதுக்கப்பறோ ஒர்க்குக்கு போகும்போது அந்த ஃபிரெண்ஸ் சர்க்கிள் அந்த மாரி ஒரு ப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் அப்படின்னு போம்போது டோட்டலாவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சட்டே ரிலேட்டிவா சுத்தமா சரியா நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மா மாரி அவாய்ட் பண்ணப்போ குடிக்காமலே ஓ இவ குடிக்கிறா போல ப்ரெண்ட்ஸோட சேந்து ஏன்னா அப்பா வந்து குடிச்சு குடிச்சு குடிச்சுதா நெறைய எழந்து நெறைய போயிட்ச்சு சொத்து வீடு எல்லாமே போய் போய்ட்டு அந்த இதுல இருந்து வந்ததுனால ஓ இவனு குடிக்கிறா போல அப்படின்னு அவங்களாவே நெனைச்சுக்கிட்டாங்க
ம்
அவங்களாவே நெனைச்சு நம்மளுக்கு ஒரு பட்டத்தையு குடுத்துட்டாங்க ஆனா நா வந்து அதுல போய் நா வந்து குடிக்கில அப்டின்ட்க்ஷு நான் போய் ஆர்க்யூ பண்ல என்ன நீ இவ்ளோதா புரிஞ்சிட்ருக்கியா சரி புரிஞ்சுட்டு போ இப்ப என்னா நா குதிக்கனு சொல்ல வறியா எனக்கு தெரியு நா குடிக்கிறனா இல்லையானு எங்க அம்மாவுக்கு தெரியு நா குடிக்கிறனா இல்லையானனு எங்க வீட்டாளுகளுக்கு தெரிஞ்சா போது உனக்கு நா சொல்லி புரிய வக்கணும்ன்னு எனக்கு எந்த ஒரு அவசியமு இல்ல அதுவு நீ என்ன என் பக்கத்துலயா இருக்க நீ எங்க்யோ இருக்க நா எங்கேயோ இருக்கே உனக்கு என்னா தெரியு என்ன பத்தி ம் சொல்றியா சொல்லிட்டு போ உன்னய என் உன்னிய என்னைக்கோ கூட இப்பல்லா நாங்க பாக்கறது இல்ல அப்பற நீ நீ சொல்றத வச்சிட்டு நாய் நாய் கொழக்கதா செய்யு கொலைக்கிற நாய்க்கு ரெண்டு பிஸ்கெட்ட போட்டா அமைதி ஆய்ட்டு போய்ட போது அந்த மாதிரி ஒ உன் உன் உன் உனக்கு நா ஆப்போசிட்டா உக்காந்து பேசுனனா எ டைம் வேஸ்ட்டு இன்னைக்கு ரிலேட்டிவ்ஸ்ஸ சொத்தமா ஒதக் ஒதிக்கிட்டே
கண்டிப்பா தோழர் இப்ப நீங்க சொல்றது ஆ சரிங்க தோழர் நீங்க வந்து உங்களோட இத சொல்லிட்டீங்க நீங்க ஆ ஒவ்வொர்த்தவ்ங்க குடும்ப வாழ்க்கிலு ஒவ்வொரு க இது கத இருக்குது அப்டிங்கிறத நம்ம இது மூலியு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோ ஏன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வாழ்ற வி விதோ வேற அடுத்தவுங்க வாழ்ற விதோ வேற அப்டின்ற மாரி ஆய்ர்ச்சு எல்லாத்து சூழ்நிலைலு ஒவ்வொரு கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாமே வரும் தோழர் ஆனா பாத்தீங்கன் வச்சுக்கோங்ளே என்னோட குடு என்ன என்னோட குடுமோன் இல்ல நா உன்னொருத்தவ்ங்க ஒரு குடும்பத்ல பார்த்துருக்கே அவ்ங்க வந்து லவ் மேரேஜுதா பாவோ ஆ வந்து அவுங்க கிறிஸ்டின்னு இந்து அப்டின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க இவுங்க பாப்பாங்கன்னு அவுங்க விட்டுட்டாங்க அவுங்க பாப்பாங்கன்னு இவுங்க விட்டுட்டாங்க கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கணவர் வந்து எறந்துட்டாரு எறந்து ரெண்டு பசங்களா ஆயிருச் செ இரண்டு பசங்கள ஒரு பைய பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அ இன்னோரு ஒரு பைய மட் மட்டுந்தா வீட்டுக்கு வேலைக் வேலைக்கு போய்ட்டுட்டு வந்து குடும்பத்த பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கி அந்த குடும்பம் பாத்திங்கன்னா தனியா தா தனிச்சு தா நின்றுட்டுருக்காங்க ஆனா அன்னைக்கி அவுங்க கணவர் எறக்கும் போது என்ன சொன்னார் நா எறந்துட்டாலு என் குடும்போ என் சொந்த பந்தோ எல்லோருமே உன்னிய பாத்துப்பாங்க அப்டின் சொல்ட்டு நீங்க சொன்ன அதே சூழ்நெல தான் த தோழர் யாருமே பாக்க கெடையாது அன்னைக்கு இறந்தன்னைக்கு வந்துட்டு போனவங்க தா அதுக்கப்புறோ இன்ன வரையிலு ன்னோ அவுங்கள யாருமே பாக்குறதுல ஆனா தோழர் அவுங்கவுங்க மனசுக்குள்ளயு ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கு ஆனா நம்மள வந்து இந்த எடத்துக்கு ஒரு உயர்த்துறது நம்மள தள்றது யாருன்னு பாத்தீங்கனா அதே சொந்தங்கள் தா இவுங்க நம்ம சொல்லிட்டாங்களா அவங்கள்ட்ட நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணு அப்படிங்கிற ஒரு தன்னிம்பே தன்னம்பிக்கையின் துணிச்சலு உண்டாக்கறது அவங்கமட்டு தா நம்ம பக்கத்தில இருக்க ரிலேட்டிவ்ஸ் இங்க எல்லாமே நமக்கு தட்டிகுடுத் வப்பாங்க அதெல்லா ஒன்னு இல்ல நம்ம பாத்துக்கலா அதெல்லா ஒன்னு இல்ல அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்குள்ளாரையு பாத்தீங்கன்னாக்க நம்ம எப்ப கீழ உழுவோ அவுங்க வந்து கை குடுக் ப்போ அப்டின்ற ஒரு எண்ணோ ஆ லைட்டா ஓடிக்கிட்டு தா இருக்கு அப்ப நம்ம எல்லாரயு நம்ம இவுங்க நல்லவங்க அவுங்க நல்லவங்க அப்டின்னு தீர்மானிக்கிறத விட நம்ம நமக்கு நல்லவங்களா இருக் ப்போமா நம்ம யாருக்கு எதுவு பண்ணலல நம்ம நம்ம பாட்டுக்கு போவோ ஒழச்சா இன்னைக்கி நம்ப சாப்புலா அப்டின்ற ஒரு எண்ண இருந்துட்டாலே போது தோழா நம் அதெல்லா வந்துக்கலா ஆ அது அதே மாரி இன்னொருத்தவங்க பாத்திங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டு அவங்க வந்து ஒரு குடும்பத் த்துல சோ ஒன்னா சேந்து இருந்த குடும்ப தா அ பாத்தீங்கன்னா அந்த பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க செரி அங்க போய் ப்டி எல்லா சொந்தத்தோட மாமனார் மாமியாரோட எல்லா நல்லா இருப்பாங்க அப்டின்னு சொல்லி பாத்தாங்க கடைசியில பாத்தீங்ன்னா அவரோட அ ஹஸ்பண்ட்டுக்கு அவங்க வீட்டுக்காருக்கு வந்து வேறு பக்கட்டு வேல கெடச்சதுனால இப்ப போய் தனியா இருக்கிறாங்க இப்பு ஆ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பு ஒரு கொழந்தையோட இருக்காங்க இன்னைக்கி‌ அவங்கள்ட போன் பண்ணி கேட்ட ஆச்சுச்சோ நா வந்து இந்த குடும்பத்தல்லா விட்டுட்டு வந்து இன்னைக்கு நா தனியா உக்கார்ந்துருக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்ப நா அங்க பக்கத் பத்தில் இருந்தா எல்லாோருமே நீங்க வந்து கொழந்தைய ஒரு நேரோ பார்த்துப்பீங்க நா ஒரு வேலை செய்வே இப்ப நானே எல்லாமே செய்யறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புடியே லீவுக்கோ இல்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன் டைம்ல ஊருக்கு வந் ந்தாலு ஒரு வாரோ அவுங்க வந்து ஒரு லிஸ்ட்டு அந்த இது போட்டு வெச்சுக்கிறாங்க அட்டவணை போட்டு வெச்சுக்கிறாங்க ஆ இந்த வாரோ நாங்க இங்க இருந்து கெளம்பி வந்தோனா அடுத்த அந்த வேலயெல்லா முடிச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கெழமலா நாங்க திருப்பி ஊருக்கு வந்துருவோம் இதுக்க எடையில இருக்குற சொந்த பந்த இவுங்கள எல்லாத்தையு போய் ஒருரெட்டு பாத்துட்டு வருவாங்க ஏனா பாக்கலன்னா அதுக்கு கோச்சிப்பாங்க ஒரு நல்ல விசேஷோ நடக் டும்போது பாத்திங்கன்னா எல்லாத்துலயு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க பாத்திங்களா அப்ப நம்ம வந்து சொந்தங்கள் வேணானு சொல்ட்டு நம்ம ஒதுங்கி நிக்கிறப்ப அவுங்கவுங்க வீட்டு சொந்தங்கள் வந்து நின்னு ஒரு அந்த அந்த ஸ்டேஜையே நெரப் போவாங்க பாத்தீங்ளா அப்பல்லா அதெல்லா பாக்குறப்ப நமக்கு அவ்ளோ ஒரு ஆசையா இருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ச்செ நம்பளு இப்பிடி இருந்திருக்கலால்ல அப்டிங்கிற ஒரு எண்ண வரு தோழர் அதனால வந்துட்டு ஆ எல்லோருமே இப்டி இருப்பாங்க இருப்பாங்க தா எல்லோருமே இருப்பாங்க தா அத காட் ட்டிலு நம்ம நமக்கு பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட வாழ்க்கைய வாழ்றதுக்கு நம்ம தே வ வர்ணோ தோழர்
கண்டிப்பா
அதனால் குடும்பங்கள் என்னைக்குமே என்னய கேட்டாக்க அ நல்லதுதா அது வந்து ஒரு சிலர்னால எல்லா குடும்பத்தையு நம்ம அப்டி சொல்லிட முடியாது தோழர்
ம் புரியுதுங்க்கா
ஆ தோழர் உங்கள்ட்ட பேசுனதுல எனக் கொஞ்சோ அ அதாவது அ நன்றி தோழர் நன்றி நன்றி தோழர்
ம்